ஹலோ
கேக்குதுங்க தம்பி வணக்க தம்பி
ஆஹ் வணக்கங்க
ஆஹ் நல்லாருக்கீங்கள தம்பி ஆஹ நல்லாருக்கேங்க ஆ என்னங்க தம்பி உங்க ஊர்ல எல்லாரு நலமா இருக்காங்க தம்பி அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆஹ் இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
சேரி தம்பி சேரி தம்பி அங்க கிளைமேட் எப்டி தம்பி இருக்கு இங்க நல்ல வெயிலா இருக்குங்க தம்பி
இங்க நல்ல மோட தாங்க போட்ருக்கு மழவரமாறி இருக்கு அது இப்ப மறுவடி வெயில் அடிக்குதுங்
சேரிங்க சேரிங்க செரிங்க செரிங்க உங்க வேலைல்லா எப்டிங்க போது முடிச்ஞ் முடிஞ்ச்சுங்க உங்க வேலை எப்டி போதுங்க
வேல எதோ போரிங்காதா போயிட்ருக்குது
செரிங்க செரிங்க எந்த எந்த என்ன மாரி கம்பெனிலங்க வேல செய்றீங்க
நா பாத்தீங்கனா எல் ஜி கம்பெனி தெரியுங்களா
ஆமாங்க ஆமாங்க
பண்ற இபோ அங்க பாத்தீங்கன்னா லேப் ல ஒர்க் பண்ணிட்ருக்காங்க
ஓ ஓக் ஓகே ஓகே அதாவது பொருள் மேனிஃப்பேக்சர் பண்றதில்லைங்க
ஆஹ் மேனுஃப்பேக்சரிங் மேனுஃப் பேக்சரிங்தாங்க மேனுஃப்பேக்சரிங்க்கு வந்து வேற பிரான்ச் இருக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மோல் ல்லா ரெடி பண்ணுவாங்க பேட்டன் ரெடி பண்றது அது அப்றோ சண்டு ஹ சண்டு செக் பண்றது
ஆஹ்
மோல்டுக்கான மெட்டல் குவாலிட்டியிலா செக் பண்றது இப்ப கியூசில தா ஒர்க் பண்ட்ருக்க
சூப்பர் சூப்பருங்க உம் நல்ல விஷயோங்க ஆனா இப்ப நம்ம இது வந்து தெரியாத வேல இல்லையா பல பேருக்கு இவ்வளவு டீட்டெய்லா தெரியாது இல்லைங்களா
ஆமாங்க
இப்போ வேலன்னா கம்பெனி கம்ப்யூட்ரு ந்த மிஷினு இந்த மாரிதா இப் பொதுவா எல்லாருக்கு தெரியு பட் இதுன்னா ப பப் போதுவா எல் ஜி னா தெரியு ஓகே வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு அது திரிபட்டு அதுக்குள்ள இருக்
ப்ப எல் ஜி வ இத் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல் ஜி சொல்றீங்க நா சொல்றது இ எல் இ ஜ் எ டி ஐ எல் ஜி இது வந்து கோயம்த்தூர்ல ஒரு பத்து பிர பத்து இருவது பிரான்ச் இருக்குதுங்க்கா
ஓ இ எல் ஜி ஐ அ ஆ ஆ செரிங்க செரிங்க
இத்தனியு வந்து பாத்தீங்ன்னா ஏர் கம்ப்ரசரு ஏ சி இந்த மாரி ப்ச் ஒவ்வொரு இத ஒவ்வொரு பிரான்ச்ல ஒவ்வொருது
மா ஓ செரிங்க செரிங்க கெ அதுல உள்ள இருக்ற பாத்து வந்து நீங்க வந்து ஒ எதா ஒரு பேனல் ரெடிப் பண்றிங்க
ஆஹ் ஆமாங்க ஏர் கம்ப்ரஷரா இருக்கட்டு ஆஹ் அதா ஒரு சைடுல பாத்தீங்னா வீலுக் போற டயரு வீலு அப்பறோ பிளேடு இந்த மார ஒவ்வொரு வ ஒவ்வொரு பிரான்ச்ல ஒவ்வொரு மாரி வெல பேசி
வாமா பட் இது எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான வர்க் இல்லிங்ளா ரொம்ப கொஞ்சோ என்ன சொல்றது கொஞ்சோ இ இதாதா இருக்கு இல்லிங்ளா கஷ்டமா இருக் கோ
ஆஹ் கஷ்டந்தாங்க ஆஹ் அதனாலதா செரி பிசினஸ் பண்லான்தா பாத்துட்டு இருக்கேங்க
செரிங்க செரிங்க எங்க வீட்டுக்காரு பத்தீங்கன்னா இ ந்த இது கவரு பண்றாங்கில்லிங்ளா
கவருங்ளா
பேக்கிங்கு மிஷின்
இது என்ன மிஷினுங்க
பேக்கிங் பேக்கிங் அதாவ்து ஒரு பொருளையே அப்டே பேக் பண்ணு இல்லிங்ளா மிஷினு
செரிங்க ஆமாங்க
இதுல வேல செய்றாருங்க அவரு
ஓ பேக்கிங் மிஷின்ல செஞ்சுட்ருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க இந்தக் ஏ இந்த கேஸு இந்த ஸ் லிண்டரோட அந்த ஹோல்ஸ்லா வரு இல்லிங்ளா ட்யூப்ல அந்த ஹோல்ஸ் மாரிலாம் வருது இல்லைங்களா
ஆஹ் ஆமாங்க
உங்கள கம்பெனி தாங்க அப்புறம் இப்ப இந்த ஜூஸ் இருக்குல்லீங்களா ஃபான்டா மெரான்ண்டா
ஆமா
அதெல்லா பாத்தீங்ன்னா அது ஃபுல்லுமே அப்டியே ஒரு கவர் போட்டு பேக் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா
ஆமாங்க
அதுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்க மிஷின் தாங்க
ஓ சேர் சேரிங்க இந்த மிஷின வந்
ஹலோ
மிஷின வந்து அவங்க மேனுஃப்பேக்சரிங் பண்றாங்களா இல்ல
மிஷின் இல்லங்க மிஷினே மேனுஃப்பேக்சர் பண்றாங்க இப்ப நீங்க வந்து கம்பெனி ஓட கோயத்தூர் தாங்க பென்குயின் இன்ஜினியரிங்ஸ் சர்வீஸ் கம்பெனினுங்க
சேர் செரிங்க ஆ
அதாவது அதுதாங்க இப்போ பொருள வந்து பேக் பண்ணனும்னா இவங்க இவங்க கிட்ட அந்த மிஷின் இருக்குங்க
சேர் சேரிங்க
ம் இப்ப இப்போ பெரிய பொருள் எல்லாமே இப்போ நம்ம பேக் பண்ண முடியாதில்லைங்களா அதெல்லா மிஷின் தானே வந்து இப்போ டைட்டா பேக் பண்ணு
ஆமாங்க
அதுக்கு அது மாரி ஒரு பொருலெல்லா அவங்க ரெடி பண்ணுறாங்கங்க
ஓ சேர் சேரி
அத மிஷின் இன்ஸ் ன்ஸ்டலெக்ஷன் பண்றது அத கவர் பண் அது
ஆ ஓகே ஓகேங்க
நீங்க வ்வ எப்டி ப்ரூஃப் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா தம்பி
ஃபிசிக்ஸுனா இல்ல இல்ல மெக்கானிக்கல்
மெக்கானிக்கல் ஆ
நீங்க லேப்னா நீங்க கெமிக்கலு அந்த மாரி நெனச்சிட்டீங்க இதுல வந்து எப்டின்னா பவுண்டரி ஐய்டம்ஸ் தா மெக்கானிக்கல் ஓரியன்ட்டடா இப்ப நம்ம வந்து ஒரு மோல்டு ச்சு இப்போ ஒரு குவ இப்போ ஒரு எதாவது ஒரு மேனுஃப்பேக்சரிங் இன்ஸெர்ட் பண்ற மெட்டலவெச்சு நம்ம பண்றோம்னா அந்த மெட்டல வ்வ ஆ மே ஃபேக்சர் பண்றக்கு பாத்தீங்னா சேண்ட வெச்சுதா ஸ்டார்ட் பண்ணோங்க சேண்டு அதா சேண்டுல எந்த மாரி கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு ஆ அதோட குவாலிட்டி செக் பண்ணு சேண்டோட குவாலிட்டி செக் பண்ணு அடுத்து மெட்டலோட குவாலிட்டி செக்
செரிப்பா ஆ அப்ப டெய்லி எதா ச்சு ஒரு பெரிய வேல இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா
ஆ இருந்துக்கிட்டே தா இருக்குங்க அதுவு இப்போ சம்மர் டைம்ல ஹீட்ல தா எப்டின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல தா ஓ ஹீட்டு போய்ட்ருக்கு அங்க மெட்டல் ஊத்துறதுக்கு ஆஹ் அந்த மெட்டல் ஊத்துற பக் பக்கத்துலருந்து நாங்க சேம் ப்புள் எடுத்துட்டு போயி லேப்ல வச்சுதா செக் பண்ணுங்க சில டைம் வந்து சில டைம்லா ஆ ஏமாந்தாலு அவங்க எதா எதிர்பாரத நேரத்துல ஏதாது நடந்தாலுமே நமக்கு டேமேஜு பெருசா இருக்கு நம்ம ஏதாது ஏமாந்து எதா நின்னுட் ருந்தா அவுங்க மெட்டல் ஊத்துறத பாக்காம் ருந்தால் நமக்கு டேமேஜ் பெருசாதாங்க இருக்கு
ரொம்ப கடினமான வேல ஆனா ரொம்ப ஜாக்ரதையா இருக்கணு
ஆமா ஆமா சாம்ப்பிள் போய் எடுத்துட்டு வந்து நம்ம வேல வேற ஆனா சாம்ப்பிள் போய் எடுத்துட்டு வர எடந்தா கொஞ்சொ ரிஸ்க்
ரிஸ்க்கானது ஓகே க் பட் எல்லாமே கொஞ்சொ எல்லா கொஞ்சொ சேஃப்டியா இருக் குங்ளா
ஆஹ் சேஃப்டி எல்லா இருக்குங்க சேஃப் டி ஸ் என்னதா நம்ம ஆ ஹண்ட்ரட் பர்சடேஜ் சேஃப்
ஆனா எதிர்பாராத விதமா அது அதுவு உண்மதாங்க பட் நாம்ப அது வேணுமுனே பண்ணுனு பண் றதில்ல அது ஒரு நடக்குறது உம் தம்பி நீங்க எப்டி அந்த இதுக்கு போனீங்களே ல்லிங்ளா கேரளாக்கு டூருக் போனீங்க இல்லிங்ளா
ஆமாங்க
அது எப்டி இயற்கை சீற்றத்துக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டு வன்ட்டீங்களா இல்ல அதுக் அதுக்கப் ம் அப்றொ போனீங்களா
இல்ல அதுக்கு முன்னாடி போனதுங்க அது போனது பாத்தீங்னா ரெண்டாயிரத் தி பத்தம்போதோ இருவதுலயோ போனது
ஆமா ஆமா ஆமாங்க
ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தம்போது தா நெனக்கிற பத்தம்போதா இருவத்தி ஒன்னா இருவத்தி ரெண்டா ஏதாவ் செகண்ட் க் வாரன்டைன் டுவண்ட்டி ஒன்னா டுவண்ட்டி ஒன் முடிஞ்சதுக்கப்பறோந்தா போனன் நெனக்கிறங்க
சேரிங்க சேரிங்க சேரி ஏனா அந்த ச எங்க பார்த்தாலும் பச்சை பசன்னு செடி கொடி மரம் தண்ணி
ஆமா ஆமாங்க
நம்புளுக்கு தங்க அந்த தண்ணிர் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப புதுசு சாக இருக்கு வியப்பாகார்க்குறோம் ஆனா அங்கே இருக்கிறவங்கலாம் அதுலே துணி துவைக்கிறாங்க
உம்
எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாகாவவே அது தோணலாம் அங்கே இருக்கிறதுனால
ஏன்னா அவங்க வந்து அதது பாாரத்து பாாரத்து பழகிட்டாங்க தண்ணினா இவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் செட் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க டெய்லி ரெகுலரா பாத்துட்டே இருக்காங்க அஹ் அதுலயே வேலையு இறங்கி வேலை த குக்கிறது குளிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டுதுனால அவங்களுக்கு பெருசா தெரில
பொள்ளாச்சி கூட நல்ல ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இதுங்க சூழல் ந விறந்த ஒரு இடம்ந்தான் பொல்லாச்சி கூட பட் அத்து நெறைய இட எங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா
ஆஹ் இங்கேய இருக்கனால அப்பறோ சொந்த ஊர் யாருக்குதங்க பிடிக்காது
இல்லங்க இப்ப இல்லங்க இப்ப நீங்க வெளியூர் போயி்ட்டு யோ நம்ம ஊரே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சேன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா
கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கேன் இப்ப எங்களோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தான் அதிகமா இரு திருப்பூர்ல அதிகமாக இருக்கனால அங்க ஏ ஒன் டே டூ டே ஸ்டே பண்ற மாரி இந்ததுான வீட்ல அம்மாட்டயோ அப்பாட்டயோ சொல்ல பேசம நம்ம உ கலாம் நம்ம ஊருக்கே போயிரலா இது என்ன ஒரு எப்படின்னா அந்த இது கிளைமேட்டுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் என்னு தெரில ஆனா நம்ம ஊர விட்டு வெளியே போனாலே இங்க எப்படா வருவோம் மாதிதாங்க இருக்கும்
ஆமாங்க ஆமாங்க அதும் உண்மை தாங்க அவங்க அவங்களுக்கு அந்த சொந்த ஊருனாலே ஒரு புது தெம்பு புது ஒரு புத்துணர்ச்சி வந்துரும்
ஆமாங்க அது ஒரு இதுதா
இன்னொனு சொல்லுங்க சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தம்பி
இல்ல நீங்க எதோ சொல்ல வந்தீங்க
இல்லங்க அதாத் திருப்பூருன்றப்ப நறைய நறைய தொழிற்சாலை இருக்கு அங்க இப்ப நம்ப ஊர சுத்தி நறைய இருக்கு இதா நெறைய
ஆ ஆமாங்க எல்லாமே பாத்தா தென்ன அ தென்ன மரமா இருக்கட்டு வயலா இருக்கட்டு இந்த ஆறு தண்ணி இதெல்லா நெறைய இருக்கனால நமக்கு இதுவே ச்ச்அ டெய்லி பாக்குறோ அது இல்லாம இருந்திருந்து பழகிருச்சுங்ளா
ஆமாங்க ஆ
எப்படா இங்க வருவன் தா தோணுது
உங்க இதுல பாக்கு மரம் கூட நறைய இருக்குங்ளா தம்பி
இந்த சைடு பாக்கு மரங்களா ஆ பாக்கு மரல இருக் க்குங்க இங்க இங்க இங்கேன்னா சே நா சொன்னலங்க சேத்துமட ஆனமலையிலந்து கொஞ்சோ தள்ளி போனோம்னா ஆ சேத்துமட போற வழியிலேல்ல பாத்தீங்ன்னா பாக்கு மரோ தாங்க போட்ருக்காங்க
பாக்கு மரோ ந்தா மேட்டுப்பாளையு சைடு கூட கொஞ்சோ இருக்கு பாக்கு மரோ ஆமா அந்த சைடு நாங் ஒரு தடவ ஊட்டிக் போறப்போ பாத்தோ சைடுமே வந்து இரு குங்க
ஓகே ஓகேங்க
எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நா எங்க கோய்ம்த்தூர்லேந்து நா எங்க ஊர் திருப்பத்தூருங்க அ என்னவோ எனக்கு இங்கந்து அங்க போயி இந்த காலடி எடுத்து வெச்சாலே ஒரு புது தெம்பு நம்ப ஊரு நம்ப ஏரியா நம்ள யாரு எதுவு பண்ண முடியாது
அ
ந ஊர்க் வந்துடோன்ற ஒரு இது அதுவே ஒரு ஒரு எ எ எனர்ஜீங்க
அது ஒரு ஒரு எனர்ஜி மாதிரிதாங்க
இப்போ எங்க ஊர்லா பாத் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமேங்க எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்லா நடந் அதே ரயில்வே ஸ்டேஷன் போயிடலா
ஓகே மேம் டைம் ஆயிருச்சு
ஆஹ் சரிங்க தம் தி ரொம்ப நன்றி
ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஓ ஓகே